ப்லே நல்லா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லா இருக்கேந்தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ தோழி சொல்லுங்க தோழி சாப்டிங்ளா
ஆ சாப்டே தோழி நீங்க சாப்டிங்ளா
சாப்டே தோழி என்ன தோழி சாப்ட்டிங்க
ஆ நா வந்து தக்காளி சாதம்
சரிங்க தோழி சரிங்க சரிங்க
பொறியலோட சாப் டே தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி சோ சொல்லுங் தோழி இந்த பிரியாணில்லா பண்றது எப்டினு தெரிமா தோழி நா பண்ணுவே இருந்தாலு நீங்க எப்டி பண்ணுவிங்கனு தெரிஞ்சுக்லானு
ஆம் அது நம்ம காலைலயே அத பத்தி பேசுனோ நெனைக் க்கிறங்க நானு
பிரியாணி இல்ல தோழி இது வந்து தக்காளி சாதம் தா பத்தி பேசுணோ இது இந்த ச்ச கோழி பிரியாணி அந்த மேரி கேக்குற தோழி கறி பிரியாணி
ஓ சரி சரிங் தோழி அது வந்து நமக்கு அதே மாதிரி தா நம்ம பெரிய வெங்காய வந்து ஒரு இரண்டு வந்து நீளவாக்குல நம்ம அரச்சிக்கணு ஆ பின்னாடி வந்து கொஞ்சோ அ சத்தம் ஏதோ கேக்குது தோழி இப்ப கேக்கல
இப்ப கேக்கலேல்ல
அ இப்ப சரியா இருக்கு தோழி
அ சொல்லுங்க தோழி
அ பெரிய வெங்காயம் வந்து இரண்டு வந்து நீலவாக்குல அரிஞ்சுக்கணு
ம் சரி
தக்காளி வந்து நம்ம ஒண்ணு மட்டு போட்டா போது அதிகமா போட வேண்டியது இல்ல
சரிங்க தோழி
அ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ண விட்டு பட்ட கிராம்பு நம்முடைய மசாலா பொருட்கள் வந்து போட்டு வதக்கிட்டு
ம்
அ வெங்காய தக்காளி இரண்டுல இருந்து மூன்று பச்ச மொளகாய் வந்து முழுமையா போட்டுக்கலா அது வெள்ளை நிறம் வனக் வனக்க வனக்க நமக்கு வெள்ளை நிறம் ஆயிரும் அது வந்து நமக்கு ஒரு நல்ல சுவைய வந்து குடுக்கும் ம் போட்டுட்டு அது கூட வந்து இப்ப நம்ம கோழி பிரியாணி வந்து நம்ம செய்யறோ அப்டின்னா
ம்
கோழி துண்டுக்கள சிறு சிறு துண்டுகளா நறுக்கிட்டு
ம்
அதுல வந்து போட்டுக்கணு
சரிங்க
போட்டுட்டு நா இஞ்சி பூண்டு விழுது வந்து தனியா அரச்சு வச்சுக்கணு இஞ்சி பூண்டு விழுது அரைக்கு போது தண்ணி விட் போடாம தக்காளி போட்டு அரைச்சோ அப்டின்னா நமக்கு அ நீர்த்து போகாது சுவை வந்து கொஞ்சோ கூடுதலா இருக்கு அந்த விழுது வந்து போட்டுக்கலா விருப்பம் உள்ளவங்க முந்திரி பருப்பு கூட போட்டு அரைச்சுக்கலா
ஒ
இல்ல அப்டின்னா தக்காளி இஞ்சிபூண்டு விழுது மட்டு மட்டு அரைச்சு ஊத்திட்டு அ ஒரு கை புதினா
மா
ஊத்திட்டு ஒரு சிறிய அளவு தயிர் அல்லது எலும்பிச்சை ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கலா அது எதுக்கு பயன்படுத்த அப்டின்னா சாதம் அல்லது அந்த கோழி அல்லது ஆடு வந்து நமக்கு மிருதுவா இருக்கு அந்த அசைவ துண்டுகள் வந்து நமக்கு மிருதுவா இருக்கு இரண்டாவது வந்து நம்ம மசாலா பயன்படுத்தும் போது நமக்கு வயிற்று உபாதைகள் வராம இருக்கிறதுக்காக அந்த தயிர் வந்து நம்ம சேத்திக்கலா சேத்தி முடிச்சுட்டு விட்டு நமக்கு கரம் மசாலா அ பிரியாணி மசாலா அ நம்மளுடைய மிளகாய் தூள் தூள் இந்த மூன்றுலையு நம்மளுடைய காரத்திற்கு ஏற்ப நம்ம வந்து கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலா
சரிங்க தோழி
விட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுரணு
ம்
உப்பு போட்டுக்கணு
ம்
அதுக்கப்றோ உப்பு காரம் வந்து நமக்கு சரி பாத்துட்டு பச்ச வாச அடங்னதுக்கப்றோம்
ம்
நம்ம ஒன்னா பிரியாணி அரிசி அப்டி இல்லன்னா நம்ம சாதார்ண சாப் பாட்டரிசி ஆ ரெண்டுல எத் து வேணாலும் போட்டுக்லா ஆ சாப் ப்பாட்டு அரிசி நம்ம போடுறோம் அப்டின்னா ஒண்ணுக்கு மூணுன் தண்ணி ஊத்தணும்
ம்
ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி
தண்ணி
இல்ல நம்ம பிரியாணி அரிசி போட்றோன்னா ஒன்ற அல்லது ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி மட்டும் ஊத்துனா நம்ம போதும் என் கிட்ட மூணு விசில் விட்டு எறக்கி மேல குத் த்தமல்லி தூ தூவி எறக்குன்னோ
பிரியாணி இது ரெடி சரிங்க தோழி சரிங்க சரிங்க சொல்லுங்க தோழி அப்புறம் வேற என்ன எதாவ்து இது வேற என்ன தோழி உங்க இது ஸ்பெஷல் உங்க வீட்ல என்ன தோழி வித்தியாஸ் மா பண்ணுவீங்க
இங்க வந்து ஒரு சிறுதானிய வகைகள் வந்து கொஞ்சோ அடிக்கடி செய்வ தோழி அம் ராகி கம்பு ஆ வரகு சாமை
இந்த ராகி இருக்குல தோழி அது வந்து நாங்க வீட் வீட்ல இது பண்ல இந்த பவுட்ரா விக்கும்ல தோழி கடைல அத வாங்கிட்டு வந்து வச் கூட நா அந்த கஞ்சி இல்லன்னா அதுலயே தோச அந்த மாரி ஊத்தி சாப்ட்ருக்கன் தோழி இல்ல வேற எதாவ்து பண்ணலாம் அப்டின்னா இப்ப இந்த ஒடம்புல்லா ஏறுதுல தோழி அதுக்கு இந்த தானிய வகையெல்லா சாப்ட்டுக்கிட்டா கொஞ்சோ வயிரு கம்முன்லா அயீரூம் கும் பசி எடுக்காது அப்பில்லா சொல்றாங்ள அது வேற என்ன தோழி சாப் படலா இல்ல இதுவே டெய்லி
உணவு எடுத்துட்டோம்னா உங்ளுக்கு பசித்தன்மை வந்து குறைத்து சன்னோ அ வரகு சாமை தினை அந்த மாதிரி த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்லா அது வந்து நம்ம சாதமா வடிக்கிறக் கு நமக்கு அததுடைய சுவை கம்மியா இருக்கறனால பழகுற வரைக்கு கொஞ்சோ கடினமா இருக்கும் சோ அந்த மாரி சிறுதானிய ஆ உணவுகள் எடுத்துக்கும் போது அதிகப்படியா நமக்கு பொங்கல் மாதிரி சமச்சு சாப்பல்லா இல்ல அப்டின்னா தக்காளி சாதம் அல்லது பிரியாணி அந்த மாதிரி கொஞ்சம் காரம் ஆ உப்பு வந்து ரொம்ப அதிகமா கிடயாது பட் இர் ரண்டும் ஓரளவுக்கு சேர்த்து சமைக்கும்போது அதன்டைய சுவை வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்
சரிங்க தோழி இப்ப வந்து வெறும் சிறுதானியம் அப்டின்னு கேட்டாலே கடையில தருவாங்க அத வச்சுதா நம்ம இந்த தக்காளி சாதம் எல்லாம் சொல்றீங்களா அப்டி
ஆமாங்க நம்ம சிறுதானியம் ன்னு சொல்லி கேட்கக் கூடாது சிறுதானியத்துல நூற்றுக்கணக்கான அரிசிகள் இருக் க்கு அதுல்ல நமக்கு தெரிந்த அரிசிகள்ல ஒவ்வொரு அரிசியா நம்ம வந்து இது பண்ணலா அது நம்ம குடும்பத்தோட ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு சுவை தெரியு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கு எந்த வகையான அரிசிகள் வந்து ஓரளவுக்கு உட்கொள்றது அவங்களுக்கு படிச்சிருக்கு அத வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து வாங்கிக்கலா
எனக்கு இல்ல எனக்கு என்ன சந்தேகனா இப்ப எங்க வீட்டுல யாரு சாதொ வறதுல நா தா சாப்படுறதுக்காக கேக்றே அப்டின்னா எந்த அரிசி
அப்போ வந்து இங்க முதல்ல வந்து திணை வந்து சாப்பில்லா திணை வந்து கொஞ்ச சுவையா இருக்கு அ அத வந்து நம்ம அரிசி சி அ இட்லி அரிசி நம்ம மாவு அரைப்போல சகோதரி
ஆ
அதுல வந்து ஒரு கைப் போட்டு நம்ம இட்லி அரிசி உளுந்து கூட இத கொஞ்ச ஒரு கை மட்டும் போட்டு முதல்ல இந்த தினையரிசி வரகரிசியில எல்லா நம்ம தோச வந்து சாப்பிட்டு பழகுனோ
அது சாப்பிட்டுருக்கே தோழி அது சாப்பிடுவே
ஓ அப்ப நீங்க வந்து நேரடியா பொங்கல் ஒரே ஒரு உங்களுக்கு அளவா மட்டும் போட்டு ஆ பொங்கல் அல்லது தக்காளி சாதம் வந்து செஞ்சு சாப்பிடலா தக்காளி சாதமே பிரியாணி சுவையில கொஞ்ச செஞ்சு சாப்பிடும் போது
ஆ
ஒ நமக்கு இன்னு கொஞ்ச நம்ம ஆர்வமா சாப்பிடுவோ ரெண்டாவது வந்து என்ன ஹ சிறுதானத்த பொறுத்த அளவு சமைச்சனே சாப்ட்டுறணு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் விட்டு சாப்பலா அப்டின்னா வந்து கெட்டி ஆயிரு கடினத்தன்மை அதன் ஆ அது வந்து ஆ ச நம்ம வந்து ஒருவேளை வெச்சி சாப்பற மாரி இருக்கு அப்டின்னா ஆ கொஞ்ச கூடுதல் தண்ணி விட்டு சமைச்சுக்கிறது நல்லது அப்ப அது நேரமாக ஆக கெட்டித்தன்மை வந்து கட்டுப்படும் இல்ல நம்ம சமைக்கிற இப்பவே அளவான தண்ணி ஊத்திட்டோ அப்டின்னா அது நேரம் ஆக ஆக ரொம்ப இறுவிரு அப்ப வந்து அது நமக்கு வந்து சாப் அறதுக்கு அந்த அளவுக்கு இதா இருக்காது ஆ
இப்போ என்னன்னா நீங்கள் அந்த தக்காளி சாதாம் அப்டிலாம் போட்டு சாப்பிட சொல்றீங்கள இப்போ நம்ம அத சாதமாக வச்சி கொழம்பு அப்டி வச்சி சாப் சாப்பிட முடியாது அப்ல்லா
த்தனைய அது வந்து சாப்பிடறதுக்கு கொஞ்ச கடினமா இருக்கு பழக்கங்கள் இல்லாதனால அதனால நம்ம இந்த மாதிரி எ ஆ எலும்பிச்சை சாதம் தக்காளி சாதம் அந் தயிர் சாதம் அந்த மாரி பண்ணும் போது அந்த அருசியினுடைய சுவை நமக்கு பழகிரு அதுக்கப் அப்றோ அந்த அரிசிய அரச்சி நம்ம களி மாதிரி எல்லா செய்யலா அ அ அதுக்கப்றோ நம்ம வந்து பலகா டங்கள் இனிப்பு பலகாரங்கள் செய்யலா அந்த மாதிரி அந்த அரிசியின் சுவைப் பழகுனதுக்கு அப்புறோ நம்ம குழம்பு ரசத் தோட ஊத்தி சாப்புறது வந்து ஆ சரியா இருக்கு
சரிங்க தோழி இப்போ வந்து நா என்ன சொல்றேனா டெய்லியுமே நம்ம வந்து இப்ப திணை அரிசி அப்டின் முடிவு பண்ணிட்டோ திணை வகைகள் அப்டின்னா டெய்லியுமே நம்ளால வெறு தக்காளி சாதோ அ எலு
இல்ல தினமு வந்து சிறுதானியோ வந்து சாப்ட முடியாது தோழி ஆ வாரத் துக்கு இரண்டு நாள் அல்லது மூ எடுக்றவங்க எடுக்லா அது வந்து என்ன னா இப்ப நமக்கு சர்க்ரை நோயா இருக்றவங்க தினமு எடுக்லா
ஆ
இப்ப நமக்கெல்லா சர்க்ரை அளவு சரியாதா இருக்கு அப்டிங்குற பட்சத்துல எ இது வந்து சர்க்கரையின் அளவ குறைக்கு
ம் ம்
அப்ப தொடர்ந்து எடுக்கும் போது ஒரு சிலருக்கு சர்க்கரையின் அளவு உட் உடம்புல குறைஞ்சாலு உங்களுக்கு தலை சுற்றல்
ஆமாங்க
அந்த மாதிரி உடம்பு உபாதைகளு வந்து தர ஆரம்பிக்கு
ம் ம் ம்
அதுனால வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந் வந்து எடுத்துக்றது வந்து சரி
சரிங்க தோழி சரிங்க எனக்கு அதா இந்த சந்தேகோ இருந்துட்டே இருந்து தோழி எல்லா இந்த என்ன இந்த ஒடம்பு பிரச்சனைதா கொஞ்சோ ஒடம்பு போட்டுட்டுல் தோழி அது தா பிரச்சன தொப்ப
ம் ம் அதுக்கு நீங்க என்ன பண்ணலா அப்டின்னா நீங்க சரிவிகித உணவு எடுக் க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆ உடம்பு எடை வந்து குறையு அதாவது புரதச்சத்து நார் சத்து மாவு சத் து மூணுமே உங்களுடைய ஒ ஒரு நேர உணவுலயுமே இருக்கிற மாரி பாத்துக்கணு அப்டி பாத்துக் கும் போது நீங்க மாவு சத்து ஒரு குறிப்பிட்ட அளவு குறைக்கும் போதே நம்முடைய உடல் எடை மொதல்ல ஏறாது ஏனா எனக் எப்பவுமே அதே பிரச்சன இருக்கு ஆனாலு என்ன பண்ணுவோனா இந் இந்த மாதிரி சாப்டும்போது மொதல்ல நம்முடைய எடை வந்து தா அதிக அளவுக்கு அதிகமா ஏற செய்யாது
சரிங்க தோழி சரிங்க
அதே மாதிரி படிப்படியா குறையு இப்ப நா ஒரே மாஸ் துல அஞ்சு கிலோ கொறச்சே பத்து கிலோ கொறச்சே அப்டினா அதே வேகத்துல அது ஏறவு செஞ்சுரு நம்ம ஆ ஆனா நம்ம இந்த மாதிரி சாப் டும்போது ஒடம்பு ஆரோக்யமாவு இருக்கு ஆரோக்யமான முறையில வந்து நம்ம உடல் எடை குறையும் போது நம்ம பலவீனமா ஆக மாட்டோ ஆ நமக்கு அது வந்து சிரமமா தெரியாது நம்ம வந் து விரும்பி ஒரு செயல செய்யும்போது அது வந்து நமக்கு ஒரு பழுவா தெரியாது
சரிங்க தோழி சரிங்க தோழி இது நெறைய இது சொல்லியிருக்கீங்க தோழி இன்னு நெறைய கேக்கணு தோழி உங்கள்ட்ட இத த துண்டிக்கிறோ தோழி திரும்ப தொடருவோன் தோழி நம் ப நன் நன்றி தோழி